ஆ சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்ளாப்பா ஆ உம் சாப்பிட்டீங்களாப்பா
ஆ சாப்ட்டாச்சு
ஆ ஓக்கேங்களா சொல்லுப்பா இயற்கைல்லா எப்டி நல்லா இருக்கா ரொம்ப பிடிக்குமா இயற்கையில
க்கு இயற்கை
எதுல ஏறும் எது ரொம்ப பிடிக்கு உங்களுக்கு காத்து மழை
அப்புறோ பச்ச பசேன்னு மா
இருக்க எடம் மரம் மழையெல்லாம் புடிக்குமா மழை காடெல்லாம் புடிக்குமா உம் எனக்கு ரொம்ப புடிக்கும் மலப்பக்கம் போறதுல்லா ரொம்ப புடிக்கும்
ம்
இங்க நெறைய மரங்கள்ளா இருக்கு இயற்கைய நம்ம சுவாசி இருக்கலா ம் நெறைய இயற்கை மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்கள்ளா இருக்கும்
ஆமா
நெறைய இடத்துலல்லா இருக்கும்
ரொம்ப ஜாலியா இருக்கும்
ம்
நைட்டுக்கு என்ன சாப்பாடு ஆ போயிருக்கே
ஆ எந்த எந்த எடத்துக்கு போயிருக்கீங்க மல பிரதேசத்ல எங்கையாவது போயிருக்கீங்களா
ஆ கோயிலுக்கு போயிருக்கே
மலையில என்ன கோயிலுக்கு போய்ருக்கீங்க
மருதமலைக்கு போயிருக்கே
மருத மலை நா கேட்டது காடு மாறி ஏரியல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த மாறி போயிருக்கீங்ளா போனதே இல்லையா ஆ நாங்க போயிருக்கோ நெறைய போய் இருக்கோ
ஆ கோயிலுக்கு மலை ஏர்ர கோயிலுக்கு தா போயிருக்கே
ம் காட்டு பகுதிக்கெல்லா போயிருக்கீங்களா
காட்டுக்லாம் போயிருக்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட
சேரி சேரி சேரி அங்கட்டு நாங்க ஃபேமிலியோட போயிருக்கோ அங்க கோயில்டுருக்கு கோயில்ல சாமி கும்பிட்டு ஆ சரி காட்டு பக்கம்லா போவாங்க ஆனா புளி மான் மா யானை எல்லாமே வரு ஆனா இந்த கோயில வந்து அண்ணிய ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு தெரியு எந்தெந்த டயத்துல வரு சொல்லிட்டு அதனால அவுங்க கரெக் கா பாத்து அந்த இத்து கூட்டிகிட்டு போவாங்க நல்லா இருக்கு இல்ல காடு எல்லாமே
ஓ
அந்தக் காட்டுக்குள்ளேதாக் கோயில்ல இருக்கு கோயில்லா சாமி கும்புட்டு நைட்டு பாத்தீங் எனா மான் ஆ அது யானை காட்டெரும எல்லா வரு
ஜாலியாருக்கு
ஜாலியாருக்கு அந்தக் கோயில்கிட்டியே அவுங்களுக் குவாட்டஸ் குடுத்ததுனால அங்கியே தங்கிருப் போ வீட்டு முன்னாடியே வரு மானு எல்லாமே வரு வீட்டுக்ளந்தேப் பாப் இப்ப வில்லப் போனா அவ்ளதா அடிச்சு போட்ரு
ஓ ஓ உள்ளருந்தா அப்டியேப் பாத்துக்வீங்க
ஆமா உள்ள இருந்தே பாத்துக்கரணு அப்புறோ ஆமா ஒரு பத்து பதினொரு மணிக்கு மேல வந்து குறிப்பிட்ட எடத்துக்கு மட் மட்டு்ந்தா வரும் யானைல்லா மான் யானைல்லா அப்படிங்கும்போது அந்த டையத்துக்கு நாங்க ஒரு எடத்துல நின்னு பாத்துக்குடுவோம் மானல்லா பாக்குறக்கு நல்லா இருக்கும் நைட் நேரோ அந்த கண்ணுல இருந்து ஒளி மாரி வரும் லைட் மாறி தெரியும் அப்ப நைட் அங்க பாக்கும் போது நல்லா ஜாலியா இருக்கும்
உம் ம் ம்
நீங்க இப்படி போயிருக்கீங்களாப்பா அப்டி இனி போனதுஇல்ல
தோன்னதில்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லா கான்டெக்ட்ல இருக்காங்களா
ஃபேமிலி அ ஃப்ரெண்டஸ் எல்லா காண்டக்ட் இருக்காங்கப்பா என்னோட காலேஜ் ப்ரண்ட்ஸ் எல்லாம் கான்டெக்ட் இருக்காங்க டெய்லியு பேசுவோ நா எம் எஸ் சி பி எட் மேக்ஸ் வச்சிருக்கேன்ப்பா
ஓ யூ. ஜி மட்டு படிச்சிருக்கீங்க
எம் எஸ் சி பி ஏடு பா பிஜி முடிச்சிட்டேன்பா
ஓ ரெண்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்போ
ஆமா மூணு முடிச்சிருக்கே பி எஸ் சி எம் எஸ் சி பி எட்டு மூணு டிகிரி முட்சு நீங்க என்னப்பா படிச்சிருக்கீங்க
நா இப்பதாப் படிச்சுட்ருக்கே
என்ன இப் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்ளா
ஆமாங்க சி எஸ் படிச்சுட்ருக்கே
பி எட் டா
சி எஸ்
சி எஸ் ஸா சேர் சேர் சேரி நல்லா படிங்க ஆமாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேப்பா இப்ப ஒர்க் பண்ணலப்பா வீட்லதா இரு க்கோ அப்டியே கொஞ்ச கொஞ்ச அப்பப்ப வெளியிலல்லா டூர் போவோ போயி எல்லா எடத்துல எடத்து இப்ப சொன்னே பாருங்க நெறையஎடத்துக்கு போனனாலத இவ்ளோ சொன்னே
நீங்க நார்த் சைடா சவுத்தா
அ சவுத் சைடு தாம்ப்பா நார்த்லா இல்லப்பா
சோஸ்
ம் சவுத் இந்த சைடு தானப்பா தமிழ் பேச முடியு நம்ம இல்லன்னா வேற லாங்குவேஜ் தானப்பா பேச முடியு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியு
எனக்கு தமிழ் தெரியு இங்கிலீஷ் கொஞ்சோ தெரியு மலையாளம் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் அவ்ளதா
பரவால்லயே எல்லா இதுலயு கொஞ்ச கொஞ்ச தெரிஞ்சு பரவால்ல வெளிலில எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியும்ப்பா வேற எதுவு அவ்வளவா தெரியாதுப்பா
ம் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போனீங்ளா
ஆமாப்பா காலேஜ் முடிச்ட்டு தாம்ப்பா வொர்க் போ டீச்சர்ப்பா
நீங்க டீச்சரா
பா பி எட்டு பண்ணா டீச்சருக்கு தா போ முடியு ம் மேக் ஸ்மேக்ஸூ
ஓ எனக்கு எமகண்டமே மேக்
நெனச்சே ஏ நெறைய பேரு வந்து அ ஆ கொஞ்ச ரிஸ்க் எடுக்க ஆ ரிஸ்க் எடுக்க விரும்பல
அப்ப நீங்க டீச்சர் வேலைக்கு போயிட்டு தா இருந்தீங்களா பி எட் முடிச்சு இப்போ தா ஃபஸ்ட்டு என்ன படிச்சீங்க ஃபஸ் ட்டு என் என்ன கோர்சு படிச் ஆ பி எஸ் த்து முட்ச்சீங்க அதுக்கப்றோ அ எம் எஸ் சி க்கு அப்றோ பி எட்
பி எட்டு அ நம்ம பி எஸ் சி முடிச்சட்டு கூட பி எட் பண்ணலா
ஆ
வேணால் பண்ணிக்கலா
நம்ம சௌரி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்ளா பிரைவேட்லயா
பிரைவேட்டு தாப்பா கவர்மெண்ட்னா எப்டி விட முடியு பிரைவேட்னால தா கொஞ்ச நாள் வேலை பாத் துட் நம்மாட்டு இருந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்கோ
ஓ இப்ப லீவ்ல இருக்கீங்ளா இல்ல போகவே
இல்லப்ப போறதே இல்லப்பா ரெண்டு வருஷ ஆச்சு மூணு வருஷ ஆச்சு
நீங்க டூஷன் எடுக்கலா நல்ல இருக்கு
எடுக்கலாலா இப்ப எல்லாரு கேட்டுட்டுதா இருக்காங்க எடுக்கறக்கு டைமிங் கெடைக்கிலப்பா அதாப்ப எடுக்கல
ஓ ஹவுஸ் ஒய்ஃப்ன்னா கடைக்காது
ஆமாப்பா நீங்க ஆ வீட்ல படிச்சக்கிட்டு வேலைக்கு எதுவு போறீங்களா இல்ல
ஏ படிச்சுட்டுதா இருக்கே
எப்பா படிச்சுட்டுதா இருக்கீங்க சஎஸ் உங்க கூட பிறந்தவங்க எத்தன பேர் இருக்காங்க தம்பி மட்டு தா தம்பி என்ன படிக் நல்லா படிப்பானா சேட்ட செய்வாணா நல்லா
சேட்டைய எல்லா ஆகமோ இருவத்தி நாலு மண் நேர படிச்சுட்டு தா இருப்பொ படிக்கலன் ஆ நா படிக்க வச்சிருவே
ம் அடி வாங்க மாட்ட அக்காங்கல்லா தம்பி அடி போடுவானே அதா அடிக்க மாட்டானான்னு கேக்குறே
அவ அடிச்சா நா திருப்பி அடிச்சிருவே
அப்புடியா இங்கயெல்லா அப்டியஎல்லா கிடையாது அலுவுங்க அக்காவு ஒக்காந்து அடிய வாங்கிட்டு அழுங்க ஐயோ தம்பி அடிச்சிட்டா இல்லப இன்னு இல்லைபண் நல்ல ஆமாப்பா ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் தாப்பா ஆகுது நல்லப்பா
ஓ சிக்ஸ் இயர்ஸ் இருக்கு ஆகுது
ஆமாப்பா ஆமா இல்ல இன்னு ம் நீங்களு தம்பி அம்மா அப்பா மட்டுந்தா வீட்டுல இருக்கீங்ளா
அப்பறோ அவுங்க அம்மா அப்பா எல்லாரு இருக்காங்க ஜாயின் ஃபேமிலி தா
சேரி செரி சேரி நீ மேரேஜ் ஆயிச்சா உங்களுக்கு
மேரேஜ்லா இல்லை
ஆ அதைத்தா கேக்குறே அத உங்க ஃபேமிலி தானப்பா அம்மா அப்பா தம்பி
ம்
செரி அப்பா வேலைக்கு என்ன வேல பாக்குறாங்க செர் செர் செரி நீங்க ரெண்டு பேரு தா மத்த ஒரு பொண்ணு ஒரு பையன் பரவால்ல நம்ப சாட் அண்ட் ஸ்வீட் டான ஃபேமிலியாருக்கு காலேஜிலல் ஆ உ உ பொண்ணுங்கப்பா ஓ பையன்பா
ஓ ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க
அவுங்க சும்மா வேலதான்ப்ப பாக்குறாங்க
ஓ வேல பாக்குறாங்க மயில்ல்லா உங்களுக்கு புடிக்குமா எங்க வீட்டு பக்கத்துலயே காடுருக்கு நெறைய. மயிலு இப்ப சவுண்ட் கேட்டீங்களா
கேட்டுச்சு ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்ளோ மயில்லா பாத்தா
விட்டு பக்கத்திலயே காடு நல்லா காத்து
உங்க நாங்க மயில் பாத்தன்னு வச்சுக்கோ உடனே ஒரு போட்டோ எடுத்துருவோ நின்னு பாத்துட்டு தா போவோ அது தோகை இருக்கு ஆண் மயில் தான தோகையோட இருக்கும்
ஆ
பெண் மயில் தோகையோட இருக்குமா எது சொல்லுங்க பாப்போ ஆண் மயில் தா தோகையோட இருக்
ஆண் மயி
பெண் மயிலுக்கு தோக இருக்காது என்னப்பா மயில் பக்கத்துல இருக்கு மயில பத்தி தெரியாம இருக்
நானே எப்பயாச்சு தா மேல வருவே மேல வந்துட்டு படிச்சுட்டே இருப்பேன் நான் ஃப்ரீ டைம்ல தான் கொஞ்ச ஸ்ட்ரெஸ் ஆனா டென்ஸ் தண்ணந்தான் மாறி எல்லா
செரி செரி ஆண்மயிலுக்குதான் தோக இருக்கும் பெண் மயலுக்கு தோக இருக்காது சும்மா சிம்பிளா இருக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்கப்பா் டெய் நல்லா பேசுவாங்க டெய்லி பேசுவோ காலேஜ்
காலேஜி வேலைக்கு போனீங்க
த்ரீ இயர்ஸ் ஆயிருச்சுப்பா போல பாத்தா த்ரீ இயர்ஸா பொழகீட்டுல இருக்கே நா ஒரு ஒம்போது வருஷமா ஒர்க் பண்ணிட்டுதாப்பா இருந்தே ஸ்கூலுக்கு ஆமாப்பா மேரேஜ் பண்ண உன்னே இப்ப ஒர்க் பண்ணல வீட்லயேதா இருக்கேன்ப்பா நீங்க எங்க காலேஜ்ல உங்கள டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஏதாவது கூட்டிட்டு போய்ருக்காங்ளா வெளில
இப்பதா ஃபர்ஸ்ட் இறங்கு
இப்பதா ஃபர்ஸ்ட் இயரே ஜாயின் பண்ணிருக்கீங்ளா ரேக்கிங் எல்லா பண்ணாங்ளா
ஐயோ ரேகிங் எல்லா என்ன பாத்து பண்ண மாட்டாங்க நான் ஒரு மொர மொரச்ச அவ்ளோதா பஸ்டே ஒரு பைய பண்ணா பண்ணோன்னே ஒரு மொர மொரச்ச
ஆஹ வா ஐயோ சாமி வேணாப்பா தாயே காளி தாயே ஓடிக்கிட்டன
ஆமா அதுக்கப்புறம் அந்த பையன் போய் இன்னொரு பையன்
என்ஜாய் பண்ணணும் அவங்க ரேக்கிங் பண்ணா நம்ம அவங்களும் சேந்து என்ஜாய் பண்ணணும் அப்ப நல்லா இருக்கும் மொறைக்கல்லாம் கூடாது அவங்களோட சேந்து ப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க பார ராக்கிங் பண்றாங் வெச்சு இப்ப யாரு நம்ம பண்றாங்களோ அவங்களா நமக் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அந்த மாரி நீங்க எல்லாத்தையும் ஜாலியா பேசி பாருங்க ரேக்கிங் நான் ரொம்பலாம் ஆச எல்லாம் பண்ண மாட் டாங்க சும்மா சிம்பிளா இதை பண்ணு அதை பண்ணு தானே சொல்லுவாங்க உம் ஆ அவ்ளோதான் அது பண்ணிட்டம் வச்சுக்கோ அடுத்து அவங்களும் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க
ஆ
அடுத்து நீங்களே அடுத்த வருஷம் நீங்க ராக்கிங் ராக்கிங் பண்ணா ஆரம் சரிங்களா அடுத்து வர பிள்ளைங்கள உம் உம் ஜூனியர்ச வந்து நீங்க பண்ணா ஆர அவங்க வேலைக்கு தான் பா போறாங்க பிஸ்கட் கம்பெனில அவங்க எம் எ முடிச்சிட்டாங்க பா எம் எ சோசியல் முடிச்சிருக்காங்க அவங்க
ஆ அவங்களும் நத்தி வாத்தியாரு
ஆமாப்பா அவங்களு வாத்தியாரு தா இப்ப ஆனா அவங்க வந்து வாத்தியார் வேல பாக்கல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதா ஓ சேரி சேரி ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தம்பிப்பா
எல்லாத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு
மேரேஜ் ஆயி எல்லாத்துக்கு எல்லாரு அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கப்பா
இயற்கைய ரொம்ப ரசிக்கிறது நல்லா இருக்கு கத்துற சவுண்டு உங்க வீட்டு பக்கத்துல காடெல்லா இருக்கா
ஆ இல்லப்பா காடெல்லா இல்ல சும்மா மரோ செடி கொடியெல்லா இருக்கு நானு கிராமத்துல பிறந்த பிள்ளதா நானு அங்க நிறைய மரங்கள் செடிகள்ல்லா நெறையா இருக்கும்
ம்
இப்ப வந்து இங்க இப்போ
டீச்சர் ஆகிறது பிடிக்கும்
எனக்கு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது பிடிக்கும்பா நம்மளால ஒருத்தவங்க கத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லாதா இருக்குமே
ஓ திட்டுவீங்களா
ஆ அதெல்லா நிறைய இருக்கு திட்டுவோ அடிப்போ
அடிப்பீங்களா
அடியல்லா நிறைய வாங்குவாங்க பசங்க எல்லா ஆ ரொம்பலா அடிக்க மாட்டோ சும்மா லைட்டா அப்பதா படிப்பாங்க இல்லனா படிக்க மாட்டாங்கல்ல அடிக்கிறதுன்னா மிரட்டல் அவ்ளவுதா நா ரொம்பலா அடிக்கவு மாட்டே நானுப்பா நம்ம வந்து பாக்குறதுலயே நம்ம பேசுறதுலயே அவங்க வந்து இது பண்ணிக்கணு அடிக்கலா மாட்டே ரொம்பலா அடிக்க மாட்டே லைட்டா ஆ ஸ்கேல் வச்சு லைட் டா ஒரு அடி அவ்வளவுதா அதுவு செய்யலைன்னா பசங்க பயப்பட மாட் டாங்க வந்து பாருன்ருவாங்க டென்த் வரைக்கு எடுத்தேன்ப்பா மேக்க்ஷூ மேக்ஸ் டீச்சர் எல்லா எப்டி இருப்பாங்க உனக்கு
ஆ தெரியு ஆ தெரியு தெரியு மேக்ஸ் டீச்சர்லா நல்லா ஜாலியாதா இருப் பாங்க
நா ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா
ஆமா கேர்ள்ஸ் கிட்டல்லா ஜாலியா தா இருப்போ பாய்ஸ் கிட்டதா கொஞ்சோ இதா இருப்போ
ஆமா அவுங்க என்ன ரொம்ப தலயில மொளகா அரைச்சிர்வாங்கே கேர்ள்ஸ்னா ஓரளவுக் புரிஞ்சுகிட்டு செரி படிக்கணு ஒரு அக்கற இருக்கு பாய்ஸ் வந்து ஒ எல்லார் மொத்தோ அப்டி இருக்காது ஒரு சில பாய்ஸ் இருப்பாங்க அப்டி எதார்த்தமா இருப்பாய்ங்க அதனால அவிங்க கிட்ட மட்டு கொஞ்சோ ரிஸ்க் எடுத்துக்கிறது
அடிச்சு படிக்க ஸ்பெஷல் கிளாஸ் லா வப்பீங்க எந்த சப்ஜெ எந்த ஸ்டூடெண்டுக் லா எடுப்பீங்களா லவந்த்
டென்த் ஆ இல்லப்பா டென்த் வரைக்கு தா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கு மேக்ஸ் எடுப்பே
ஆ
ஆ நான் வேல பாக்ற ஸ்கூல் டென்த் வரைக்கு மட்டுமந்தா இருக்கு அதா டென்த் வரைக்கு மட்டு தா எடுப்பே
ம்
லெவன்த் டுவெல்த் லா கெடயாது
ம்